ஹலோ
ஹலோ
வணக்கம் தோழி
வணக்கம் கேக்குதா நல்லா இருக்கோ கேக் குது நீங்க எப்டி இருக்கீங்க சா நல்லா இருக்காங்க உங்க வீட்டுல எல்லாரு எப்டி இருக்காங்க சாப்ட்டாச்சா
ஆமா நீங்க சாப்பிட்டாச்சா
ஆமா கல்யாண ஆயிடுச்சா
ஆமா உங்களுக்கு
இல்ல காலேஜ் படிச்சட்டுருக்கே
ஓ அப்டியா என்ன படிக்கிறீங்க
பி காம் ஃபஸ்ட் செகண்ட் இயர் நீங்க என்ன படிச்சிருக்கீங்க
நா வந்து எம் காம்லாம் முடிச்சுட்டு மேரேஜ் பண்ட்டே
சேரி பவி சேரி சேரி பேபி யாராதுண்டா
ஆமா ஆமா ஒரே ஒரு பாய் பேபி உண்டு
செரி தோழி செரி வேற உங்க கேக்கல தோழி
ஒன் இயர் தா ஆச்சு
ஓ சேரி தோழி சேரி சேரி வேற வேற ஏதாவது உங்களுக்கு ஹாபிஸ் ஏதாவது இருக்கா தோழி
ஆ எனக்கு வந்து என்ன ஹாபிஸ்னா டிராயிங்
உங்களுக்கு என்ன ஹாப்பி இருக்கு
இப்ப வந்து நல்லா டிராவல் பண்ணு அப்டிதா இருக்கு தோழி
ஓ ங்களா பிரெண்ட்ஸ்ல உண்டா காலேஜ்ல
ஆமா தோழி உண்டு உங்களுக்கு நீங்க படிக்கும்போது உண்டா
ஆமா ஒரு அஞ்சு பேரு உண்டு நாங்க கேங்கா தா சுத்துவோ இப்ப எல்லாரும் கல்யாண ஆயி செட்ல் ஆயிட்டாங்க
ஓ சரி தோழி சரி சரி வேற உங்க உங்க அம்மா வீட்ல இருக்கீங்களா இல்ல உங்க மாமியார் வீட்ல இருக்கீங்களா
நான் இப்ப என் மாமியார் வீட்லதா இருக்கே
சேரி தோழி சேரி உங்களுக்கு சமைக்க தெரியுமா அதுல இருந்து ஏதாவது ஒரு ரெசிபி சொல்லி தரீங்களா
என்ன ரெசிபி வேணும் உங்களுக்கு
உங்களுக்கு சாம்பார் எப்படி வப்பிங்க சொல்லுங்க
நாங்க சாம்பார் வந்து என்ன பண்ணுவோனா வெள்ளத்துல வந்து ஃபர்ஸ்ட்டு பருப்ப ஊறப்போடுவோ
சேரி சேரி நீங்க விசில் விடுீங்களா இல்ல அது விசி ல் விடுமா
உ நான் இ விசில் விசில் குக்கர் தான் உடு நல்லா காமெடியா பேசுரிங்களே லவ் பண்றீங்களோ
இல்ல சிங்கிளா தான் இருக்க
ஏன் என்ன விஷயத்தால சிங்கிலா இருக்கீங்க
சும்மா கமிட்டடூ ஆகணுனு தோணல அதா
நறைய அடி அடிகள் பட்ருக்கீங்களோ
தோழி ஆ வேற உங்களுக்கு குளோஸ் குளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்களா சேரி ஓ சேரி தோழி சேரி சேரி வேற உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பத்தி சொல்லுங்க
என் பிரரெண்ட்ஸ் வந்து எப்படி சொல்றதுக்கு உண்மய சொல்ல போனா ஒண்ணு வந்து என்னது ஒண்ணு வந்து எப்பவுமே தூங்கு மூஞ்சியா இருக்கு
செய்தி
இன்ன ஒன்னு வந்து எப்பவும் ஆ்ல்ட்ட கடலை போடுறதா இருக்கு
தேதி சரி
இன்னொன்னு வந்தாலும் பொழம்பிட்டே இருக்கு
செரி இன்னோன்னு
இன்னொ ஒண்ணு வந்து இப்ப ஹவுஸ் அரஸ்ட்ல இருக்கு காலேஜ் டைம்ல ஹவுஸ் அரஸ்ட் ல மாட்டி வீட்ல இருக்கு
ஓ சேரி சேரி எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நல்லா ஆக்டிவாக தான் இருப்பாங்க எப்பவுமே படிப்பு ஆமா ஆமா படிக்கணு வேலைக்கு போனும் அந்த மாதிரிதான் புரியல தோழி என்னது
தோழி